ம் எப்டி இருக்கீங்க அக்கா
நல்லா இருக்கே டா நீ எப்டி இருக்க
லோ கேக்குதாக்கா ஆ நல்லா இருக்கே ஆ செரி செரி என்ன பண்றீங்க
இப்போதான்டா தூங்கி எந்திரிச்சே நல்லா தூங்கிட்டே
ம் சரி சரி ம் சண்டேல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னிக்கு சிக்கன் தா வேற என்ன ஸ்பெஷல் கேக்குதாடா ஒனக்கு
ஆ கேக்குதாக்கா எனக்கு ஒங்களுக்கு கேக்குதா நா பேசுறது
கேக்குதா நீ அப்டியே ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாரி இருந்துச்சா அதா திரும்ப கேட்டே
ஓ சேரி சேரி நா பேசுறே பேசுறே இங்கயு இன்னைக்கு மட்டன் கொழம்பு வெச்ச நானு
ஓகே ஓகேடா
கேக்குதாக்கா ஆ சேர் சேரி சர்ச்சுல சர்ச்சுல போலிய நீங்க இன்னைக்கி சண்டேல
இன்னைக்கு போல நா
ஓகே போணுன்னா மார்னிங்கே கெளம்பணுமா எந்துச்சு
ம் ஆமா செவன் தேர்ட்டி ப்ரேயர் சோ
ஆ
அப்றொ நயன் ஆகு நயன் ஆகு முடிறதுகே
ம் சேரி சேரி
ம் அப்றொ நீ பையன ஸ் டான்ஸ் க்ளாஸ் அப்டி ஏதாது அம்ச்சு விட்றியா
அது ஸ்கூல்ல இருக்குதாக்கா டான்ஸ் கிளாஸ் ஆனா பரதநாட்டியோ வெச்சிருக்காங்க அதுனால சேத்துக்குல இதே வேற டான்ஸ் போட்டுருந்தாங்கன்னா சேத்துன்ட்ருக்கலா பரதநாட்டியோ போயிட்டு போட்டுருக்காங்க பொண்ணுங்களுக்கு தானே அது ஓகேவா இருக்கு
ஆமாடா அது கேர்ல்ஸு
அனால கேர்ல்ஸ் ஆமா அதனால நா இவனுக்கு அதுல இது பண்ணிக்கல வேற என்னாச்சு வந்து ஸ்கூல்ல வந்ததுன்னா அந்த மாதிரி சேத்து விட்லானு நெனச்சிருக்கே நீங்க எதுவு சேத்திருக்கீங்களா பாப்பாவ
இல்லடா இங்க பக்கத்துல ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்றாங்க அதா நா கேட்டே எனக்கு ஞாபக வந்துச்சா நேதிக்கு ஆ ஆவ்ங் பிள்ளைக்கு ப்ராஜெக்டுக்கு திங்ஸ் வாங்க போகும்போது பாத்தே போட் எல்லா வெச்சிருந்தாங்க சோ அதா நா கொதிச்சவதா உங்கிட்ட கேட்ட விட்றியா அப்டின்ட்டு
சேரி செரி எனக்கு வீட்ல சொல்லிட்டு தா இருக்காங்க விடணுனு சொல்ட்டு இவன டான்ஸ் க்ளாஸ்க்கு
ஓகே ஓகே
ஆமா ஆனா அதுக்கு ஒரு டைம் இருக்கு கூப்டனு போணு வீ வீக்கேண்ட் டேஸ்ல இருக்கு அதுக்கெல்லா ஓகேவானு பாத்துட்டு தானே சேக்க முடியு
ஆமா எ ஆமாடா இங்கேயு வந்து வீக்கெண்டுன் தா நெனைக்கே சாட்டர்டே சண்டே வைப்பாங்கன் நெனைக் குறே அ சாட்டர்டே சாட்ட டே ஃபோர் டைமு அப்றொ சண்டே ஒர்க்குன் நெனைக்குறே
ஆ ஆமா ஒரு டூ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கு
ஆ டு ஹவர்ஸ் தானே அக்கா வப்பாங் அ ஃபீஸ்லா அதுக்கு கம்மியா ஃபீஸ்க்னா தா நம்ப உடனு நெறையா ஃபீஸுன்னா குடுத்து எதுக்கு
மீஷோவ்லயே அவங்க ஃபஸ்ட் அட்மின் கேக்குதுடா நியூவா தொடங்குறாங்க
ஆம் சேர்
அட்மினஷன் பண்ண கூடாதுல்ல அட்மிஷன் தௌசனா பிள்ளைங்களுக்கு வந்
ஓகே அத்த தௌசண்ட் வாங்குறாங்கல்ல நெஸ் ஸ்ட் வந்து பிள்ளைங்க திடின்னுட்டு நா போகலன் சொல்ட்டுங்கன்னா அந்த தௌசன திருப்பி தரமாட்டாங்களே
அத சொல்றே
அதா அவுங்களுக்கு தான அதனாலதா ஆ அம்மா எனக்கு இப்ப போக புடிக்கல அப்டின்னு சொல்லிட்டுங்கண்ணா வேஸ்ட்டு தானா கா அப்போ அந்த அட்மிஷன் ஃபீஸ் தௌசண் கொண்டு குடுக்குறது ஆமா அதனால நீங்க உடாதீங் நீங்க வேறு எத்னாச்சு க்ளாஸு பாருங்க வேறு எத்னாச்சு பக்கதுல எதுவு வருதான்ட்டு
பக்கத்துலயு போமாட்டேன்னா அப்றொ என் அவ மாமி பைய பையன் வந் பண்ணுவாங்க
ஆ
சமம் தெரியுமா உனக்கு
ஆ தெரியு அக்கா
அப்போ நா அவெ கிட்ட கேட்டே அதுக்கு போறியான்ட்டு அதுக்கு அதுக்கு போக மாட்டே அப்டின்ட்டு அவெ கிட்ட வீக்லி ஒன்ஸ் தா பட் வந்து த்ரீ ஹன்ட்ர ரூபி
ம் சேரி சேரி எதனாச்சு வாங்னா
பின்னால் எது ஏனா எனக்கு அது என்ன தோ அது ஒரு கலை கலை மாதிரி ஃபீச்சர்ஸ் டான்ஸ் புதுசா கத்துகிட் ட மாரி இருக்குல மேக்சிமம் இப்ப எல்லா பிள்ளைங்களு டான்ஸ் பண்ணுவாங்க
ஆமா செரி செரி எதனாச்சு ஒன்னு கத்துக்கிட்டா நல்லதுதா இனி ஸ்கூல்லல்லா அவுங்களுக்கு இன்னா பெரிய கிளாஸ் போக போக அவுங்களுக்கு ஸ்கூல்லலா எதனாச்சு ஒரு க்ள வப்பாங்க எதனாச்சு ஒரு எக்ஸ்ட்ரா டான்ஸோ இந்த சிலம்பமோ அந்த மாதிரிலா வப்பாங்க இல்ல
தையிர்
செல ஸ்கூல்ல வப்பாங்க அக்கா
இவுங்களுக்கு எந்த மாரின்னு எனக்கு தெரில
ஆமா பெரிய பைய ஸ்கூல்லலா இருக்கு அந்த மாதிரி செல ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க இப்ப இவனுக்குமே நர்சரி நர்சரி பிளே ஸ்கூல் அந்த மாரிதா அங்க பரதநாட்டியோ கிளாஸ் வச்சிருக்காங்க
ம் ம் ம்
இன்னைக் ஃபாதர்ஸ் டே இல்ல சோ ஸ்கூல்ல இருந்து ஃபாதர்ஸ் டேக்கு ஃபாதர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிரிக்கேட் மேட்சு வச்சுருக்காங்க எல்லா அப்பாக்களுக்கு ஒரு கிரவுண்ட்ல பொய்டு வச்சிருக்காங்க ஆனா எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியாது அதனாலா அவுங்க பொய்க்ல
அப்டியா
ஆமா எங்க ஹஸ்பண்டக்கு தெரியாது கிரிக்கெட் வெளையாட்றதுக்ல்லா அதல அவுங்க பொய்க்ல தெரிஞ்சாலு பொய்ருப்பாங்ளான்னு தெரில ஸ்கூல்ல ஃபஸ்ட் டைம் இப்ப தானே சேத்ருக்கோ
ஹ ஆமா ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இது வந்து அப்பாக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ற மாதிரி கிருக் கார்ட் ரெடி பண்ணி அந்த மா
அ
வந்து சார்ட்டி குடுத்திருந்தாங்க எல்லா பிள்ளைங்களுமே வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்டின் போட்டோஸ் போட்டிருந்தாங்க இவா கிட்ட இவாக்கு நா எழ்தி குடுத் தே அவ பெயிண்ட் எடுத்து எழுதி அவுங்க அப்பாவுக்கு போட்டோ எடுத்து அனுப்ச்சுட்டு அவ இன்னைக்கு விஷ்ஷிங் கிஃப் டெல்லா முடிஞ்சி
இப்போ ஸ்கூல்ல ஃப்ரைடே குடுத்துவிட்டுருந்தாங்க அந்த மாதிரி பெயிண்ட்ல இவனோட பிங்கர் பிரிண்ட்ட வச்சி டேடி ராய்னோ ஒன்னு குட் ரைன்னோ ஒன்னு வச்சி அ மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ அப்டின் சொல்லி இத எழுதிவுட்டு சுசானு நேம்எல்லா போட்டு எழுதி குடுத்துருந்தாங்க அந்த பெயிண்டர் இருக்லாக்கா அது பெயிண்டர் வெரல வச்சி வச்சி ட்ராயிங் பண்ணிருக்காங்க நல்லாருந்துச்சி ஆமா அதுக்கப்புறோதா எனக்கு ஃபாதர்ஸ் டே வரப்போதா அப்டின்னு தெரியு இல்லாட்டி ஒன்னுமே தெரிஞ்சிருக்காது
எனக்கு வந்து இவுங்க போட்டா அப்றோ ஏங்க இது அஹே அவுங்க நீ நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்டின்னு இன்ட்ரெஸ்ட் பெர்ஷன் அப்டின்னுதா போட்ருந்த நெறைய பேர் பண்ணாங்க பட் இவ பண்ணுனா நா போஸ்ட் ஒண்ணு பண் ண்ல சேர் ஓகே அப்டின்ட்டு நா போஸ்ட் ஒன்னு பண்ல இப்பா எதே கிஃப்ட்ஸ் எது குடுக்க போறதில்ல செரி ஓகே
ஆமா
ஆக்டிவிட்டி
செஞ்சு தா ஆனு
பண்ண வெச்ட்டே பண்ண வெச்சே ஓகே பட் ஓகே கொஞ்சோ நா டைம் நா அதிகமா எடுக்ல கொஞ்சோ சிம்ள நா எழுதி குடுத்தோ அதுக்கு மேல அவ ஹழ்தி டு டேடிக்கு போட்டோஸ் எடுத்து அன்ப்பிட்டு கால் பண்ணி காமிச்சு குடுத்தா அவ்ளோதா
ம் சேர் வேற என்னக்கா
வேற என்னடா சண்டே
இனி நாளைக்கி ஸ்கூலு போவாங்க நல்லா ரெஸ்ட்டு டே தா ஆமா நல்ல டயர்டாவு இருக்கு இதுல தூங்கி எந்துருச்சாளு ரெஸ்ட் அப்டின்னு களைப்பாவே இருக்கு போ மாட்டேக்கு தூக்கோ ம் இனி நாளைக் கெளம்புவாங்க நெனைச்சாலே எப்டியோ இருக்கு அய்யோ அப்டியோ ஹாலிடேலா நல்லாருக்கு மூணு நாள்ஸ் நல்லா தூங்கிக்கலா
அப்டி தா நெனைக்றது பட் எக்ஸ்ட்ரா வந்து இது நமக்கு தலைவலி தா கொஞ்ச நேரோ கூட ரெஸ்ட் இருக்காது
மாங்கல்தா எப்டினா அதே வேறதான அவுங்களுக் சாப்பாடு குடுக்குறது அவுங்களுக் எல்லா பண்றது
ஆமா
என்ன வீட்லயிருப்பாங்க அந்த ரெண்டு மூணு மண்
இ ப்ப வந்து ஒடம்புக் முடிலன் நெனைக்கிறேன்டா நேத்திக்கிலா எதுவுமே சாப்புல்ல காலேல ஒரு பூரி சாப்ட்டா அப்பறோ மத்யானோ சாப்புட்ல நைட்டு சாப்
அது கோல்டு இன்னோ சரியாகலையா
கோல்டு சரி ஆய்டு சு அப்டின்னா நோஸ்லந்து வந்துட்டேயிருக்கு அந்த மாரியிருக்கா இருக்கான் தெர்ல ஆனா ஃபீவர் வச்சு பாத்தா ஃபீவர் எதுவுயில்
அப்பனா அவளுக்கு டயடா இருக்குமா இருக்கு ஒடம்புக்கு
இவ வந்து சடனா ஒண்ணு தூங்க மா மாட்டாயி ஆ நைட்டு இ மத்தியானோ நல்லா தூங்கி மத்தியானோ ஒரு டுவெல்க்கு அதுவு தூங்குனா ஈவினிங் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆய்றுச்சு அவ எழ்ந்துருச்சுபுதுக்கு நல்லா தூங்குனா அப்பறோ அவளுக்கு திங்ஸ் வாங்கணு சொன்னல அதுக்கு கடைக்கு போய் திங்ஸ் எல்லா வாங்கிட்டு வ வந்து இது ஒரு எய்ட் எய்ட் தேர்ட்டி ஆயிடுச்சு எய்ட் தேர்ட்டி அப்பறோ பாக்குறே ஒரு நயனுக்கு போய் பாக்குறே ம் சா அப்பறோ பாக்கே ஆள் பெட்ல போய் படுத்து தூங்கியாச்சு அவ அப்டி தூங்கவே மாட்டா
ஆ
முடிலயாரு க்கு ஆனா என்ன பண்ணதுன் கேட்டா சொல்ல தெரில என்ன கேட்டா டா சொல் ஆனா சாப்புல்ல நா அந்னால ஃபோஸ் பண்ணல இப்ப சாப்பாட கிட்ட கொண்டு போனாலே வாமிட் வர்ர மாரி காமிக்கிறா அ செரி வேண்டா எது மெக்கானிக்கில்ல அது
கோல்டுனா அப்டிதா இருக்கு இங்கியுமே ரெண் ரெண்டு பேருக்குமே கோல்டு தா சாப்பாட குடுத்தா கொமட்றது அந்த மாரிதா பண்றாங்க சளி புடுச்சனால அவுங்ளுக்கு அப்
கோ ஆமா கொமட்டிட்டு தா பண்ணிட்ருக்காங்க
அ
இல்ல நம்ம சாப்ட்டா
அது மழையு வெயிலையு மாறி மாறியிருக்காக்கா ஒன்னு மழனா மழயிருக்குனு இப்பப் மழ ஒர் நாள் பேஞ்சுதுன்னா அப்றோ ஃபுல்லா வெயிலு அதுவே நல்லால்ல ஆம்மா.
அ ஒடம்பு வலி ஃபீவர் அந்த மாரி.
அ அ அந்த கிளைமேட்டு அப்டி இருக்கு பாத்தீங்ளா? மழையு வெய்ளியு மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஒன்னுன்னா நிர்க்க மாட்டக்கி அதனாலதா அப்டி ஒடம்புக்கு நமக்கு முடில.
ஆனா நல்லாருந்துச் ச்சு இப்ப ச வேர்த்து ஊத்துது.
ம் இங்கெல்லா இன்னு ஹீட்டாதா இர்க்கு இன்னு கொறைய மாட்டிகிது ஒர் நாள் மழ பெஞ்ச்சுட் அப்றோ அப்டியே போய்ர்ச்சு மழையே காணோ. அதனால ஹீட்டு வந்து மின்னாடிக்கு இப்போ கொஞ்சோ பரவால்ல மின்னாடி சும்மாவே வேர்த்துட்டேருக்கு. ஆனா இப்போ கொஞ்சோ பரவால்ல அது கொஞ்சோ நார்மல் ஆகி வருது.
அ அது பெஞ்சு ரெண் ண்டு நாள் தா டேஸ் ஆவும்போது திரும்ப ஆட் டோமேட்டிக்கா அதே இது தொடங்கிறு.
தொடங்கிறு அப்டி திரும்பி வர மழ வந்துதுனா கொஞ்சோ அப்றோ நார்மல் ஆ கு.
ஆமா ஏன்னா இப்ப வந்து மழ நல்லா ஹிங்க நல்லா பேசு எனக்கு ஒரு ஃபை ஃபைட் ஃபோர் டேஸ்சா ஃபை மண்ணு எல்லா கொஞ்சோ ஈரத்தன்ம இருந்துச்சு ஓகேவா இருந்து இப்ப எல்லாமே காஞ்சிடுச்சு அந்த ஹீட்டுட் திரும்பவு இதாய்
ஓ ஏ ம் சேரி. திரும்பியு மழ வ